நண்பா எப்டி இருக்காங்க நல்லா இருக்காங்களா நீங்க நல்லா இரு
நான் எல்லாரும் நல்லா இருக்காங்க நண்பா இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க சாப்டாச்சி நண்பா நீங்க சாப்ட்டீங்களா
அஹ் சாப்ட்ட நண்பா மதியம்ம மதியமா காலேலையா எப்ப சாப்பிட்டாங்கனு மறந்துட்டனே ஆஹ் மூணு மணிக்கு என்னமோ சாப்ட்ட நண்பா சாப்புட்டு தம்பி வீட்டுக்கு போயிட்டு அப் இப்ப ஒரு வந்து அற மணி நேரம் ஆச்சு நண்பா
ஓகே ஓகேங்க நண்பா இப்பதான் நண்பா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வரைக்கும் போயி டு வந்தோம் நண்பா போயிட்டு வந்துட்டு அந்த பொருள்லாம் பில்லு எல்லாம் பாத் எல்லாம் கரெக்டா இருக்கா போட்ட பொருள் க்வா அளவுலாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி எல்லா செக் பண்ணி பாத்துட்டு இருந்தேன் நண் பா
நல்லது நல்லது நண்பா ஆஹ் இல்லைங்க நண்பா என்ன வேலைக்கு போறது இல்லைங்க கொஞ்ச நாளாவே வேலைக்கு ஒரு ரெண்டு மூணு வாரமா வேலைக்கு போறத இல்லைங்க புடிக்கலலைங்க வேலைக்கு போற வேலைங்க ஆஹ் வேற வேல பாக்கலாமா இல்ல தொழில் பண்லாமானு யோசிச்சிட்ருக்கங்க நானும் தம்பியும்
ஓகே ஓகே நல்லது நல்லதுங்க எனக்கு க்குமே பாத்திங்ன வேல ஒரு ரெண்டு வாரமா பாத்தீங்கன்னா வீட்டுல தான் இருக்கேன் எந்த வேலைக்கும் போற புடிக்கலங்க எல்லா வேலைக்குக்கும் போயிட்டு வந்ட்டேன் எதுவுமே புடிக்கல அடுத்தவங்க கைல வேலை செய்றதுக்கு கடுப்பா இருக்குன் சொல்லிட்டு இப்ப வீட்டுல தான் இருக் இருக்கற சொந்தமா ஒரு தொழில் பண்ணலானுருக்க நானு அண்ணனு கை ஒடிச்சினம்
செரிங்க பரவாயிலிங் பரவாயிலிங்க நல்லது நல்லது ங்க தொழில்லா எந்த மாரி லா பண்லாம்ட்டு இருக்கீங்க நீங்களு அண்ணனு அண்ணனு நீங்களு எப்டிங்க ஒத்துமையா இருப்பீங்களா அத பாத்து சொல்லுங்க
தெரியல என்ன பண்ணுவாருன்னு உனே வர எனக்கு கல்யாண ஆயிருச்சுங்க இப்ப மனைவியு கூட ஓகேங்க கண்ரோல் பண்ணிருவங் ஹ அண்ணனுக்கு வரப்போற மனவிய எப்டி அவர கண்ட்ரோல் பண்ணி ச்சு அவர் பூம் பூம் மாடு மாறி அப்டியே தலையாட்டிட்டு போயிட்டாருனு வைய்ங்க ஒரேய ஒன்னோஸ் சொல்ல முடியாது இல்லங்க
கரெக்ட் தாங்க செரி நீங்களாவது ஒத்துமையா இருக்கதுக்கு முயற்சி பண்றீங்க நீங்களாவது ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க நீங்க சொன்னா மனைவி வந்து கோட்ட தாண்ட மாட்டாங்கல்லா சொல்றைங்க
உம் ஆமாங்க முந்தானே முடிஞ்சு வச்சுட்டாங்கன்னு வைங்க என்னென்ன வர போறவங்க
அதா அதா பரவாயில்ல பரவாயில்லைங்க செரி வரோங்க எப்டின்னு அவங்களுக்கு தான் தெரியுங்க நமக்கு தெரியாது இல்லைங்களா
உம் ஆமா ஆமாங்க அதுவு கரெக்ட் தாங்க செரிங்க என்ன சாப்பிட்டீங்க
ஆஹ் என்னங்க சாப்ட்ட சாம் கேரட் பீன்ஸ் சாம்பாரு ரசங்க நைட்க்கு என்ன பண்றாங்க தெர்லேங்க அங்க என்னெங்க ஸ்பெஷலலு
அது உருளக்கலங்கோ அப்புரோ அந்த இதுங்க முருங்க முருங்கக்காயு போட்டு ஒரு ஆட்டி, வச்ச கொழம்பு வச்சிருந்தாங்க
ஆட்டி வச்ச கொழம்பு
சாப்பிட்டு ரெண்டு நேரல் காலயில மதியானத்துக்கு சாப்டுங்க நைட்டுக்கு என்ன பண்ணுவாங்க தெர்லிங்க
நல்லது நல்லதுங்க நைட்டு தா என்ன பண்றாங்கு தெர்லீங்க இப்ப வரைக்கும் மாவு எது வாங்கின மாரி தெர்லீங்க நைட்டுக்கு சாப்பாடா இல்ல ரவையா சேமியாவான்னு தெர்லீங்க கேட்டாதாங்க தெரியு
ஓகே ஓகேங்க நல்லது நல்லங்க நாங்க சப்பாத்தி போடலாம்னு இருக்கோம்
சூப்பரா சூ
ஆனா அது கொஞ்சோ டைம் ஆகுன் சொல்லிட்டு நாங்க அத சப்பாத்தி அவாய்ட் பண்ணிட்டு அ நேத்து மாரியே ஸ்வீட்டு பண்ணிக்கலா இருக்குங்க நேத்து பாத்திங்னா ஒரு வே ம ஏதோ பண்ணி குடுத்தாங்க ம் அது ராகு ரவை ஒரு சேமியாங்க அது ராய் சேமியாம்பாங்க அதுல பாத்திங்னா ஸ்வீட்டு அது நல்லாருக்கு அது விரும்பி அதிகமா சாப்டுவே. நீங்க சாப்ட்ருக்கிங்ளா அத
னுந்தாங்க அதாங்க சாப்ட்டங்க என் நல் சூப்பர் சூப்பரா இருந்ச்சுங்க ஏனா ஃபஸ் டைம் நா இதுக்கு முன்ன சாப்ட்ருந்தனா எனக்கு ஞாபக இல்லைங்க இருந்தாலு நேத்து சாப்ட்டது முதல் முறையா சாப்ட்ட மாரி நல்லா இருந்ச்சுங்க நல்லா டேஸ்ட்டா
நாங்க செய்றது பாத்தின்னா கொஞ்சம் நெய் நா-நாங்க நல்லா ஊத்துவோம். நெய் ஊத்துனீங்கனு வைங்க, நெய் தேங்கா எல்லா அதிகமா போட்டு சுகர் கொஞ்சொ அதிகமா போட்டீங்க நெய்ய ஊத் கேசரி பக்குவத்துக்கு அப்டியே அல்லும். அப்டியே சூப்பரா இருக்குங்க சாப்ட எப்டிருக் உங்களுக்கு அது? நீங்க எப்டி செய்றீங்கனு தெரில.
நாக்கு ஊறுதுங்க. நாங்க வந்து எப்டின்னா தேங்கா எண்ணெயும் சேத்து தேங்கா எண்ணெய் ஊத்திக்கோங்க. நெய் ஊத்த மாட்டாங்க. நெய் வந்து அது வந்து ஒரு இதுங்க. அதனால அத சேத்திக்க மாட்டோம் நாங்க ஆட்டி வச்ச இது இருக்குதுங்க. தேங்கா எண்ணெ. அதனால தேங்கெண்ணெய அப்டியே மலை சாரல் மாரி ஊத்தி விட்டு சாப்டுவோங்க.
ஓகே ஓகே நல்லது நல்லதுங்க. தேங்கா எண்ணெய் நல்லா இருக்கு ஆனா பட் நீங்க நெய் ஊத்தி சாப்ட்டீங்ன்னா அது ஒரு தனியா டேஸ்ட். ஒவ்வொருத்தங்ளுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் பிடிக்குங்க அத நம்ம தலையிட விரும்பல. நீங்க எப்டிங்க தேங்கெண்ணெய் எல்லா நீங்களே ஓன்னா ஆட்டி விக்கிறீங்களா?
தருவாங்க
ம் காசு குடுத்து எவ்ளோக்கு வாங்கிட்டு இருக்கீங்க? வெலை எல்லா எவ்ளோ போகுது அங்க அரை லிட்டரு கால் லிட்டருலா இங்க நா இப்பதாங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் ஒரு எம்பது ரூவாக்கி வாங்கிட்டு வந்தெங்க ஒரு கால் லிட்டரு
செரிங்க எவ்வளவு வருதுங்க அது ரேட் எல்லா?
அதாங்க எம்பது ரூவாங்க காலிட்டரு
காலிட்டரு எம்பது ரூவான்னா கணக்கு போடுங்க ஒரு லிட்டரு எவ்ளோ வருதுங்க?
அப்ப ஒரு லிட்டர் பதினாம் மூவெட்டா நாவெட்டு முப்பத்தி ரெண்டு முன்னூத்தி இருவது ரூவா ஆகுதுங்க.
அதா அததாங்க அதேதாங்க இங்கெயு அங்க வாங்கனா என்ன? இங்கெ வாங்கனா என்ன? எல்லா ஒரே ரேட்டுதானங்க.
ஆமா ஆமாங்க
என்ன சொல்றதுங்க? அது வெலவாசிதா ஏறிட்டு கிடுகிடுன்னு போகுது. எறங்கற பாட்டயே ஒண்ணு காணுங்க
அதுங்காட்டிதாங்க நா எல்லா இப்பல்லா வெலவாசில்லா எதும் பாக்கறதுங்க வெலைக்கி தகுந்த மாரி நம்ம கொஞ்சொ முன்னேறிட் டும் நீ க வெலவாசி பத்தி யோசிக்க தேவ இல்ல பாத்தீங்களா. இப்ப நம்ம உம் இப்ப நம்ம ஜோப்ல ஒரு நூறு ரூவா இருக்குதுனு வைங்க நூற் ரூவா இருந்ச்சுன்னா அந்த நூறு ரூவாய்க்கானது பாப்போ நம்மகிட்ட நூறு ரூவாய்க்கு மேல ஒரு ஆயிர் ரூவா ரெண்டாயிர் ரூவா இருக்குது நீங்க ஒரு அந்த நூற் ரூவாய்க்கு அனுப் பொருள நீங்க எதுக்கு யோசுச்சு வாங்கணு யோசிக்கவே தேவையில்லயேங்கிறே உம் இதுல இல் இல்லாதவனுக்கு வெலவாசி பாப்பாங்க இருக்கிறவ அதெல்லா பாக்க மாட் ப்பனுங்க குடுத்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பானுங்க உம்
நல்லது தாங்க பரவாயில்லைங்க இவ்ளோ யோச்சு வச்சிருக்கீங்க கண்டிப்பா நீங்க ஒரு குடும்பத்த நடத்துறதுக்கான இது பொறுப் பக்குவ எல்லாமே இருக்குதுங்க உங்கள்ட்ட
ஏன்னா ஏ நா சின்ன வயசுல இருந்து எங்க அம்மாவப் பாத்து வளர்ந்திருக்கேனுங்க எனா எங்க அம்மாவல்லா பாத்தீங்கன்னா சிக்கனத்துக்கு ஓன சிக்கனத்துக் க்குன்னு ஒரு பேரு போனவங்க அப்ளோ ஒரு சிக்கனொங்க அந்த ஒரு ரூவா அம்பது காசு அந்த நாலனா எட்டனா அதுக்கும் போக பாத்தீங்ன்னா இதெல்லா பாத்தீங்கன்னா சேமிச்சு வெச்சு அதெல்லா அவ்ளோ இதுங்க ஒரு தக்காளியே வாங்கினாலு அது என்ன ப்ரைஸு அத ஒடச்சு அஹ் அத ஒடச்சு நாக் அவுட் பண்ணி ஒரு அம் பத்து ரூவாயிருந்தாலு அஞ்சு ரூவாய்க்கு வாங்கிட்டு வருவாங்க அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்க அவங்களப் பாத்துப் பாத்து வளந்தாங்காட்டி இப்ப அப்டி ஆயிட்டனுங்க
பரவாயில்லங்க பரவாயில்லங்க இப்ப நீங்க எங்க எல்லா போய் ஒடச்சு ஒடச்சு வாங்கு ப்பீங்க சேமிச்சு அம்மா சேமிச்சு வெக்கிறாங்கன்னு சொல்றீங்க அம்மா சேமிப்பு பாத்து நானு கத்துக்கிட்டே ஒடச்சு வாங்குறது கத்துக்கிட்டேங்கிறீங்க நீங்க எ எத்தன பக்கொ இப்பிடி ஒடச் ச்சு வாங்கியிருக்கீங்க எவ்ளோ சேத்து வச்சிருக்கே சேமிப்பு எவ்ளோ இருக்கு உங்க கிட் ட
ப்போ எகிட்ட ஒடச்சு வாங்குறப்ப பாத்தீங்கன்னா எகிட்ட ஒடச்சு வாங்குற டைமில பாத்தீங்கன்னா எகிட்ட க ஒடைக்கிறளவுக்கு பாத்தீங்கன்னா எங்கிட்ட மணி கெடையாதுங்க இப்போ ஒடைக்கிறக்கும் மேல எங்கிட்ட மணி இருக்குங்காட்டி ப்ப ஒடைக்கிற வேலயே இல்லைங்க எனக்
சேரிங்க ஒடக்கிற வேல இல்லைன்னா புரியலீங்க ஒடக்குற வேல இல்லைன்னா என்ன ம்
இப்ப நா பதி வெலவாசி வெலவாசிய பத்தி அடிச்சு வாங்கணு வைங்க ஒரு பத்து ரூவா பொருள அஞ்சு ரூவாக்கு வாங்கணுன்னா எங்கிட்ட வந்து அப்ப காசுல்லாம இருந்ச்சு எங்கிட்ட அதிகபட்ச அதிகமா காசு இருக்குங்காட்டி எனக்கு வந்து அவ்ளோ தேவயில்ல உங்களுக்கு பத்து ரூவா தான பத்து ரூவாய்க்கு இருவது ரூவாய குடுக்குறேன்னு சொல்லி அப்டி வாங்கி இவருக்கு ஒரு பத்துரு
இதாவுங்க அதா அதாங்க இப்ப என்ன நீங்க சொல்ல வர்றீங்கன்னா ஒடச்சு வாங்கணுன்னா எங்கிட்ட காசு இல்லைன்னா நா ஒடச்சு வாங்கலா இப்ப எங்கிட்ட காசு இருக்குது இப்ப என்ன ரேட்டு அந்த ரேட்ட சொல்ல குடிய இருக்கிற ரேட்ட நா குடுத்து வாங்கிட்டு வருவே என்கிட்ட அவ்ளோ கெப்பாசிட்டி இருக்குது
ஆமா ஆமாங்க உம் ஆமா ஆமாங்க
அதா தா எனக் புரிது புரிது ங்க அப்ப அந்தளவுக்கு நீங்க எவ்ளோ சொத்து மதிப்பு வச்சிர் நீங்க சுமார்
எனக்கு இப்பதாங்க கொஞ்ச சம்பாரிச்சு ஒரு நூத்தம்பது ஏக்கர் பக்க இருக்குதுங்க
பரவாலைங் பரவாலைங்க உங்க ஊர் சைடுல ஒரு ஏக்கர் எவ்ளோ போகுதுங்க
எங்க ஊர் சைடுல ஒன்னே முக்
எவ்ளங்க ஒண்ணே
ஒண்ணே முக்கால் ஒண்ணே முக்கால் கோடி
ஒண்ணே முக்கால் கோடி ஓகேங்க ஓ பரவாலைங்க அப்ப பதினஞ் அப்ப நூத்தம்பதுனா எவ்வளோ வருங்க சுமார் உங்க சொத்து மதிப்பு எவ்ளோ இருக்
அது நம்ம சீக்ரெட் அது சொல்ல கூடாது ஏன்னா நாங்க கொஞ்ச பேசிவாங்கன ஒவ்வொருத்தங்களுக்கு வாய் திறம இருக்குல்லங்க அது ஒடைக்கிற விதம்னு ஒன்னு இருக்குது ஆனா நாங்க பாத்திங்னா ஒடச்சு பேசறத பாத் திங்னா கொஞ்ச நல்லா பேசிருப்போ ஏன்னா கொஞ்ச தெரிஞ்சவர்தா அவரு எங் பெரிப்பா வீட்டு ங்க பெரிப்பாவோட சொந்தக்காரர்தா அவரு அவர் கிட்டதா பேசி வாங்குனோ
செரிங்க
அவங்களா ஃபேமிலிய பாத்தீங்கன்னா அமெரிக்காவுல போய் செட்டில் ஆயிட்டாங்க சேரி நம்ம இத வைக்கலானு சொல்லிட்டுந்தாங்க மெயின்டைன் பண்ற ஆன் இல்லைன்னாங்க நாங்களே வாங்கிட்டோ
பரவால்லைங் பரவால்லைங்க
நம்மளுக்கு பாத்தீங்கனா அது ஒண்ணுக்கு குடு த்தாங்க
ஒன் ஒரு ஏக்கர் ஒரு ரூவாய்க்கு குடுத்தாங்ளா
ஆமாங்க ஒரு கோடி, இல்ல இல்லைங்க ஒரு ஒரு ஏக்கர் ஒரு கோடி குடுத் தாங்க
பரவாயில்லைங்க அப்ப நூத்தம்பது கோடி ப அப்ப நூத்தம்பது கோடி இருப்பு இருக்குன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ சம்பாதிச் சிட்டுருப்பீங்க பெரிய சமூகம் பெரிய எடமாதா இருப்பீங்க போல
இல்ல இல்லைங்க அப்டின்னு சொல்ல முடியாது எல்லா கஷ்டப்பட்டு மேல வந்தவங்கதாங்க ஏன்னா ஒரு ஒரு ஒரு கோழி பண்ணைல வேல செஞ்சுட்டு இருந்தோ அந்த கோழி பண்ணைக்கு மெதலாளியா ஆனோ அதே ஒரு பத்து பதினஞ்சு முப்பது அம்பதுன்னு கோழி பண்ணை வச்சோ அப்படி இருக்கப்ப இப்ப அடிபட்டு அடிபட்டு மேல வந் தவங்கதாங்க எடு த்தோனே எங்க அப்பா தாத்தா எல்லா சம்பாரிச் தெரியலியேல்லங்க
கரெக்ட் தா கரெக்ட தா படிப்படியா வந்திருக்கீங்க இப்ப ஒரு படிய புடிச்சு இப்ப மேல வந்து நின்றுட்ருக்கீங்க பரவால்ய்ங்க நூத்தம்பது ஏக் இருக்கலா வாங்கற அளவுகெல்லா நீங்க சொத்து சேத்து வச்சி சொந்த உழைப்புல தா இது எல்லாமே வாங்கனீங்களா இல்ல ஆஹ் பரம்பரப் அப்பறமே வச்சிருந்த அமொண்ட்ல இதல்லா பண்ணு தெரியாதா
நமக்கு வந்து நம்ம சொந்த உழைப்புதா அடுத்தவ காசு அப்பா காசு தாத்தா காசு இதெல்லா நம்மளுக்கு எப்பவுமே அந்த ஈடுபாடே கெடையாதுங்க அப்பாவே எனக்கு நூத்தம்பது ரூவா குடுத்தாலுமே எனக்கு அது வாங் கூடிய மனசு வருது எனக்கு நூத்தம்பது ரூபா கொடுத்தார நம்ம ஐயாயிர ரூவா ஆறாயி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூவா குடுப்போ இப்படிதா நம்ம எல்லா பல கவல
பரவாயில்லைங் பரவாயில்லைங்க பரவாயில்லைங் எப்படியு ஒன்னு சூப்பருங்க சொந்தமாவே எத்தனனாலு பண்றீங்கன்னா நீங்க இப்ப கண்டிப்பா உங்க உழைப்ப ஆஹ் உங்களோட ஹிஸ்டரி எடுத்து எல்லாத்துக்கு சொன்னாவே உங்க எல்லாத்துக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு போலயேங்க
ஆமா ஆமா நீங்க எல்லா எப்படிங்க நீங்க எப்படி காடு தோப்புல்லா இருக்குங்களா இல்ல நீங்க எப்படி
காடு தோப்புல இருக்குதுங்க நம்ம பேர்லயு இருக்குது ஆ இந்த சைடு பாத்தீங்கன்னா வாழ பாத்தீங்கன்னா வாழ ஒரு முன்னூறு ஏக்கர் போட்டு வச்சிருக்கே தென்ன ஒரு முன்னூறு ஏக்கர் இருக்குதுங்க அப்பற விவசாயம் பண்றதுன்னு பாத்தீன்னா அது ஒரு ஐநூறு ஏக்கரு போயிட்ருக்குதுங்க மொத்தமா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் போயிட்ருக்குதுங்க
சமூகத்துக்கே சமூக பெரிய எடம் போல
மதிப்ப வந்து நம்மளே சொல்லி பெருமை படுத்திட்டு
தெரிய தெரியங்க நீங்க வந்து ஆனா நீங்க பாருங்க சின்ன வீட்டுலதா இருப் பிங்க உங்க சொத்து மதிப்புல யாருக்கு தெரியாது பாங்க கரட்டுங்களா நான் நானு அத காட்டி தாங்க்கு சும்மா வாடக வீட்டுல தா இருக்கே நடிச்சுக்கிட்டே ரெண்டாயிர த்தின்னுரூவா வாடகை கொடுத்துட்டனா ரெண்டாத் ஐனு குடுக்க முடுயாம நடுச்சுட்டு
செரி செரிங்க ஆமாங்க நம்மளோட அதா அதா கண்ணு வீசி போட்டாங்கன்னா அப்பற ஆஹ் கல்லடி பட்டால கண்ணடி ப சும்மாவா
அது அதுக்காக அதுக்காக இல்லைங்க பையனுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் குடுக்கலாண்டு பெருசாயி ரொம்ப கஷ் பட்டு ஒண்ணுமே முடியாதப்ப இவ்ள சொத்து இருக்குதுன்னு காட்டுறப்ப ஒருரு கெத்தா இருக்கு
ஆமாங்க ஆமாங்க செரியான சர்ப்ரைஸ்ங்க கண்டிப்பா ஏனா நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து கஷ்டபடுற சொன்னா மாரி கஷ்டத்த கஷ்டத்த காமிச்சுக்கிட்டே இருந்து நீயெல்லா நீங்கெல்லா என்ன சம்பாதிச்சு புடிங்கி வெச்சா அந்த மாரி ஏதாவது உங்கள வந்து தப்பா கோவப்பட்டு பேசும்போது அத இது இது இது இந்தா இது உனக்கு இது அவ்ங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ்னு சொல்ட்டு பெரிய லெவல் இருக்
நா அதுதாங்க அந்த டவர் கம்ப ஹைட்டுக்கு சப்ரைஸ் குடுக்குலானு சொல்லி ஏங்க நா டவர் கம்பதுல இப்ப பக்கத்துலருந்து பாத்துட்டுருக்கே
பரவால்லைங்க பரவால்லைங்க சேரிங்க உங்க கூட பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்க மீண்டும் சந்திக்கு வரை உங்கள் நண்பண்ங்க ரொம் நன்றி நன்றிங்க